ஆஹ் சொல்லுங்க மேம்
அஹ் மேடம் நல்லாருக்கீங்ளா
ஆஹ் நல்லா இருக்கே நீங்க நல்லா இருக்கீங்ளா ஆஹ் கேக்குதுங்க மேம் நீங்க நல்லாருக்கீங்ளா அஹ்
அப்புறங் மேடம் நா இப்ப பாத்தீங்கன்னா ரீசன்டா என்னோட பிரண்டு மேரேஜ்க்கு போயிருந்தங்க
அப்டி அப்டிங்ளாங்க ஆஹ் கேக்குதுங்க மேம் சொல்லுங்க மேம்
ஆஹ் அங்க பா பாத்தீங்கன்னா மேரேஜ் நல்லா பெரிய லெவல்ல தான் பண்ணிருந்தாங்க ஆஹ் வரவேற்பே பாத்தீங்கன்னா பயங் பயங்கரமா இருந்துச்சுங்க நல்லா அந்த காலத்து இது பண்ணி ஆஹ் த்தாங்க பாத்தீங்கன்னா பொண்ணோட மாப் அஹ் அப் அப்பா அம்மா மாப்பிள்ளையோட அப்பா அம்மா அவங்க ஒரு அண்ணன் தங்கச்சி அந்த மாரி எல்லாருமே முன்ன நின்னு எல்லா வர்ற எல்லாத்தையும் வரவேத்தாங்க அப்புறம் நம்ம உள்ள போனோனே பாத்தீங்கன்னா அவங்க நல்லா பெரிய ஆளு தான் வர எல்லா துக்குமே இந்த ஜூஸ் இல்லாம எளநீர் இல்லைங்களா அதுல ஏதோ ஒரு டிஷ் ஷ்ன் சொல்லி டிரிங்க் குடுத் த்தாங்க வெல்கம் டிரிங்க் மாரி அதுக்கப்றம் பாத் பாத்தீங்கன்னா நம்ம போயி மேரேஜ்ல உட்காந்து அப்றம் அவங்களுக்கு அந்த கிஃப்ட் எல்லாம் குடுத்துட்டு செரின்னு சொல்லி அப்றம் டைம் ஆச்சு லஞ்சுக்கு போனோம் லன்சுக்கு போனப்ப பாத்தீங்கன்னா மீல்ஸ் ரெகுலரா நம்ம ஒயிட் ரைஸ் அந்த மாரி மீல்ஸ் இருக்கு இல்லைங்களா அந்த மாரி அது அது வச்சிருந்தாங்க அது போக பார்த்தீங்கன்னா இந்த ராகி களி இருக்கு இல்லைங்களா அது உழுங்கக்காளி அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தனதோஷ் கம்பு சாதம் அப்புறம் இந்த கருப்பு கவனி அரிசியில சாதம் மாப்பிளை சமான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதுல சாதம் அப்புற இது இதுகளுக்கு வந்து சைடிஷ் பார்த்தீங்கன்னா நாட்டு இது நான்வெஜ் கேக்கறவங்களுக்கு தனியா அந்த கிரேவி மாதிரி வச்சிருந்தாங்க பெவேஸ் சரி எனக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு இந்த அ கீரை வச்சு கடஞ்சு கொடுக்கறது அப்புறம் இந்த வெண்டைக்கால புளி போட்டு போட்டு அது ஒரு மாதிரி கொடுத்தாங்க டேஸ்ட் பண்ணங்க மேம் சூப் சூப்பறா இருந்துச்சுங்க நீங்க அந்த மாரி ஏதாவது டேஸ்ட் பண்ணிருக் கீங்களா
ஆ நான் டேஸ்ட் பண்ணிருக்கேன் மேம் இப்போ எல்லாம் உள்ளவங்காம் முன்னாடி எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு கல்யாணம் அப்படின்னா வீட்டுல வந்து இந்த முந்தன நாளே வந்து ட்ரெடிஷனலா பண்றவங்க நான் சொ வில்லேஜ் சைடு சொல்றேன் முன்னாடியே இந்த மாவெல்லாம் அரைச் அந்த பீட் வீட்டுல வந்து அந்த இதெல்லாம் பிர்ப்பேர் பண்ணி சமைப்பாங்க அங்க வீட்டுல உள்ளவங்களே எல்லாத்தையும் வெல்கம் பண்ணி அந்த மாதிரி தான் இருந்துச்சு முன்னாடிலாம் நான் நினைக்கிறேன் இருக்கிறது நாலாம் சின்ன பிள்ளையா இருக்கு போது சொல்றேன் இப்ப எல்லாமே கேட்ரிங் சர்வீஸ் வந்து அவைலபிள் அவைலபிளா இருக்கு நினைக்கிறேன் நம்ம வெல்கம் பண்றதா ஆகட்டும் வர்றவங்ளே என்ன ப எல்லாமே எல்லாத்துக்குமே வந்து ஒரு சர்வீஸை அவங்க இது பண்றது இப்போ வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அவங்கள வந்து நம்ம ரிலேட்டிவ நம்ம ஒரு ஹார்ட் ஃபுல்லா இது பண்ணுறதுக்கும் ஒரு சர்வீஸ் டீம் வந்து அவங்கள வெல்கம் பண்ணுறதுக்கும் நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்குதா பண்ற நானு இப்ப ஆ ஃபுட் ஐட்டம்ஸ்ல வந்து இப்போ வந்து நிறையா வந்து சேஞ்சஸ் இருக்குதுன்னு இப்போ எல்லாமே ஆல்மோஸ்ட் வந்து அந்த ஓல்டு ஃபுட்டுக்கு வந்து மாறி கிட்டேதான் இருக்காங்க ஏதோ ஒண்ணு ஒரு சின்னதா சப்பாத் தி வந்து நம்ம டிஷ்ஷா கொண்டு வந்தா கூட அதுல ஏதோ ஒரு பீட்ரூட்டையோ ஏதோ சம் கேரட்டோ என்னமோ காய்ய ஆட் பண்ணி அந்த மாதிரி தான் பண்றாங்க இப்ப வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு மிடில் கிளாஸ்ல இருந்தாலாலும் யாருனாலும் சல்லி இப்ப ஹெல்த் வைஸ் நம்ம வந்து இதா இருக்கணும் அப்படின்றதுல வந்து கான்பிடென்டா இருக்காங்க எல்லாருமே அப்படின்றப்ப இப்ப நறை என் மேர் எனக்கு என்னது அப்படின்னா இது எல்லாமே ஓகே தான் நம்ம பழைய மாதிரி ஒருத்தவுங்க நம்ம வீட்டுக்கு நம்ம வரவேற்க்கும் போது அப்ப எல்லாம் சொல்லுவாங்க விருந்தோம்பல் அப்படின் றது தமிழ்ல அழகா சொல்லுவாங்க இன்முகத்தோடு அவுங்கள உள்ள கூட்டிட்டு வந்து இலை போட்டு அதை பரிமாறுறதுக் கும் யாரோ ஒரு டீம் கிட்ட நம்ம கொடுத்துட்டு நம்ம அவுங்க வந்து அவுங்கள இது பண்றதுக்கும் நறைய டிஃபரென்ட் இருக்கும்ன ஆஹ் இருக்கும் அப்படிதான் இப்போ உள்ள டைம் இல் இல்ல எல்லாருமே ஓடிக்கிட்டே இருக்கோம் ஏதோ ஒரு இதா வந்து அச்சீவ் பண்றதுக்காக ஓடிக்கிட்டே இருக்கோம் அப்படின்றப்ப வந்து இதெல்லாம் வந்து நம்ம பண்ணி நம்ம எல்லாத்தையும் எல்லாத்துக்கும் ரெடி பண்ணி முந்துன நாளே வர சொல்லி அப்பல்லாம் வந்து சொந்தங்கள் வந்து நெறைய இருந்தாங்க ஆளுக்கு காய் கட் பண்றதுல இருந்து ஆளுக்கு ஒவ்வொரு வேலை வந்து பா பார்பப்பாங்க ஆஹ் ஒருத்தவங்க வடை பண்ணி தருவாங்க ஒருத்தவங்க இட்லி ஊத்துவாங்க அதாது ஒரு கல்யாணம்ன்றதே ஒரு திருவிழா மாதிரி தானே இருக்கு இன்னைக்கு கூட நெறைய கிராமங்கள்ல அந்த வளக் கம் இன்னும் இருக்குன்னு நான் நெனைக்கிறேன் என்ன தான் நம்ம வந்து ஒரு இன்கம் வைஸ் வந்து ஆஹ் இன்க்ரீஸா இருந்தால் கூட எல்லாருமே வந்து வந்து ஆளுக்கு ஒவ்வொரு வேலையா பார்த்து எல்லாத்தையும் வரவே வெல்கம் பண்ணி அப்புறம் வந்து அவுங்களுக்கு ரிட்டர்ன் கிஃப்ட்டு குடுக்கறதுல ஆளுக்கு ஒவ்வொன்னு பேக் பண்ணி வெத்தலை போடுறது ஒரு ஆளு பாக்கு அதுல போட்டு பைய்யி ஒரு ஆள் வச்சு அந்த மாதிரி பண்ணுறதும் ஒரு திருவிழாவே பண்ணுற ஒரு ஃபீலிங் வந்து நம்ம அந்த கல்யாணம் முடியிற வரையும் இருக்கும் நெனைக்கிறேன்
ம் ஆமாங்க மேடம் இப்ப எதுக்கு எடுத்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு ஆளை புடிச்சடுறாங்க அதுக்கு ஒரு பு்ரோக்கரு ஒரு ஏஜெண்டட அவுங்கள புடிச்சா போதும் ஆமாங்க எல்லாத்துக்குமே இவுங்களுக்கு இப்ப என்ன செல்பி எடுத்தா மா வந்தவங்களுக் கே மாப்பிளை பொண்ணு வந்து டான்ஸ் ஆடுனாமா அந்த மாதிரி தானே மேடம் இருக்கு ஆஹ்ஹ் கிஃப்ட் ட தரதுக்கே எல்லாம் வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கு ஆமா இப்ப இருக்க மாப்பிள்ள பொண்ணு பாத் ஆமா கண்டிப்பா
ம் அப்ப எல்லாம் எங்கயோ ஒரு அந்த ரேடியா பாக்ஸ் மாதிரி ஏதாவது ஒன்று வைப்பாங்க அந்த வீட்டுல அப்பதான் கல்யாணம் அப்படின்றது அந்த தெரு அந்த ஊரில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து தெரியும் நான் அதான் என் ந போட் நான் இப்போ ரீசெண்டட்டா ஒரு க கல்யாணம் கிராமத்துல தான் போடேன் அங்கயும் இப்படிதான் நம்ம இங்கதான் வந்து ந நகர்ப்புறங்கள்ல அந்த தீஜை அந்த பஃபே ம தேர்ல வந்து லன்ச் ப்ரொவைட் பண்றது அப்பெல்லாம் பண்றோம் ஆ இன்னும் ஒரு சில கிராமங்கள்ல எல்லாம் வந்து அந்த ரேடியோ கட்டி முந்தின நாளே ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்து ஆளுக்கு ஒரு வேலை பாத்து ஆ அந்த இது முடியிற வரையும் நாங்க ஹெல்ப்புல்லா உங்களுக்கு ஒரு ரிலேஷன் ஒட பாண்டே உங்களுக்கு எது நடந்தாலும் நாங்க இருக்கோம் அப்டினு காட்டுறது காட்டுறது தானே அந்த இடத்துல ஆஹ
ஆ இப்ப எங்க பாரு பஃப்ஃபை தாங்க அது வந்து இது சாப்பிட்ட மாரியே இருக்காதுங்க மேடம்
ஆஹ் நம்ம ஒருத்தவங்க கிட்ட என்ன சாப்பாடு போட்டுக்கிறீங்களா என்ன ரசம் ஊத்திக்கிறீங்களா மோர் ஊத் திக்கிறீங்களா அப்டின்னு சொல்லி நம்ம கேட்டு அந்
எல போட்டு பரிமாறுறது ஒரு இது ஆஹ் இவ் இப்ப இடையில ரீசண்டா ஒரு இது போயிருந்தாங்க மேடம் புனியார் திணை க்கி அவுங்க மார்னிங் வந் வச்சிருந்தாங்கா எங்களுக்கு மார்னிங் போக முடியல அப்றோம் ஆப்டர்நூன் லஞ்சுக்கு தான் போனோம் இப்ப லஞ்சுக்கு போயிட்டு அவுங்க என்ன ட்டாங்க இலை ஃபுல்லா வாங்கி வச்சுட்டாங்க கேட்ரிங் ஆளுக்கு வந்து என்ன சொல்றப்பல நீங்க இலை போடாதீங்க நம்ம வந்து தட்டு வச்சிருக்கோம்ல அதுல வாங்கி இங்க அப்டியே உக்காந்து சாப்பிடட்டும் அப்டின் சொல்லி ரெண்டு பேரும் சைடு வாக்கு வாதம் அப்றோம் அந்த ஓனர் அம்மாடா இந்த கேட்ரிங் ஆளுக தட்டில சாப்பிடறக்கு பர்மிஷன் வாங்கிட்டாங்க அப்றோம் அந்த அக்காவோட அக்கா இருக்காங்க பத்த தீங்களா அவங்க வந்து சரியான டோஸு ஏங்க இவ்ளோ இலை வாங்கிச்சிருக்கோ அது எப்டி ஒரு மீல்ஸ் வந்து நீங்க எப்படி தட் வைப்பீங்க அஹ் இங்க வந்து இலை போட்டு உக்கார வச்ச சாப்பிட வை ஒரு மரியாதை நாங்க வந்து இப்டி சொல்ற நீங்க வந்து நீங்க கட்டில தான் போடுவேன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி சரியான சண்ட அப்புறம் அந்த அக்கா நல்லா திட்டி விட்டு இல்லை எனக்கு நீங்கள் டேபிள் போட்டு இலை போட்டு தான் பரிமாறணும் சொல்லி ஒரு இது அதுமே அவங்க காலையில எல்லாம் தப்பு தப்பா பரிமாறி இருப்பாங்க போல அதுக்குமே அந்த அக்கா சத்தம் போட்டு விட்டாங்க போல ஆ உங்களுக்கு ஒரு எத்தன பங்க்ஷன் அட்டன் பண்ணிரு ப்பிங்க எது முன்னாலே எது பின்னால வைக்கணும்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி திட்டீங்க மதிய லஞ்சுக்கு அந்த அக்கா சொல்லி தராங்க இவங்களுக்கு இலை போடுங்க இலை போட்டோனா தண்ணி தெளிங்க அதுவும் கூட அவங்களுக்கு தெரியமாட்டேங்குது அப்புறம் உப்பு வையுங்க ஊருகாய் வையுங்க அதுக் அப்புறம் ஸ்வீட் வையுங்க அப்புறம் இந்த கூட் பொறியல் அவியல் அந்த மாதிரி ஜட் வச்சுட்டு அப்புறம் ரைஸ் வச்சு வச்சிட்டு அப்புற நீங்க வந்து என்ன உப்பு பருப்பு சாம்பாரு அந்த மாரி வையுங்க அப்படின்னு சொல்லி அப்பற சத் தம் போட்டாங்க அப்பவே அந்தாலு என்ன சொல்றாரு எல்லாம் கேக்குற வர கேட்டுட்டு மேம் நம்ம வந்து தட்டையில தரலாம் அப்ப அந்த அக்கா திட் என்ன இத்தன நேர தமிழ்ல தான சொல்லிட் இருந்த இருக்கற அப்புறம் இவ்வளவு வேலைய வாங்கி பேசிடதான அது ஆளு மே இல்லைங்க எல்லாருமே மாட் இன்னைக்கு வந்துட்டு போனாலும் ஒரு இருபது பேர் தான் இருக்காங்க அந்த இருபது பேரையு சர்வீஸ் பண்றதுக்கு அவங்களுக்கு அவ்ளோ ஒரு கஷ்டம் அ அப்புறம் அந்த அக்கா சத்தம் போட்டு அப்புறம் கடைசில எல தான் போட் பட்டு அந்த ஆள் பரிமாறினாருங்க அந்த மாரி அவங்களுக்கு அதுல என்ன ஒரு இதுன்னே தெரியலங்க இலை போட்டு போடுறதுல அவங்களுக்கு என்ன ஒரு கஷ்டம் அப்றமோ நீங்க தட் தட்ல தான் வைக்கணும் தட்டல தான் வைக்கணும்னு அவர் சொல்றாரு அப்பறம் இந்தா சார் சத்தம் போட்டாப்டி அடுத் இதுல எல தான் போட்டு இது பண்ணாங்க ஆனா ஏ அந்த ஃபுட் எல்லாமே அவங்களுக்கு அவ்வள வேஸ்ட் தாங்க ஏன்னா ஆளுக யாரும் இல்ல கம்மி ஒருவேளைக்கு ஃபுட்டுக்கு அப்படி சொல்றாங்களோ எனன்னவோ தெரில ஆஹ்
உம் சரிங்க மேம் ஆஹ் நம்ம ஆஹ் அடுத்தழைப் த்துல நமக்கு அனுப் பண்ணுவோ மேம் நன்றி மா